ஹலோ ஆ நல்லா இருக்கீங்களா சிஸ்
நல்லா இருக்கோங்க சிஸ்டர் நல்லா இரு க்கீங்களா?
ம் நல்லா இருக்கே சாப்டீங்களா?
சாப்ட்டோ சிஸ்டர் நீங்க சாப்ட்டீங்களா?
ம் சாப்ட்டாச்சு சிஸ்டர்.
ஒர்க் எல்லா எப்படி போச்சு இன்னக்கி?
ஆ பாப்பா பாத்துட்டு அப்டியே போயிடுச்சி.
அப்டியே போச்சுங்களா? ஓ பாப்பா இருந்தாலே எப்டி டைம் போதுன்னே தெரியாது. ஒர்க் இருந்துட்டே இருக் கு இல்ல?
ஆமா ஆமா பாப்பாவுக்கு குளிப்பாட் ட பாப்பாக்கு சாப்பாடு குடுக்க அது டைம் போய்டுது பொழுது போய்டுது
அப்டிங்களா செரி ஓகேங்க. எனக் கு நான் ஒர்க்குக்கு போறே சோ பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒர்க்குக்கு போயிட்டு வந்தோன்னா ஈவினிங் ஆயிடு
ஓகே ஓகே
ம வீட்ல இருக்கற ஒர்க் பண்ணிட்டோன்னா அப்டியே நை ட்டாயிரு அப்றோ ஏர்லி மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கு நம்மளுக்கு ரெஸ் ட்டே கெடையாது சண்டேனா வீட்டு வொர்க் காகு ஆ சாட்டர்டே வீட்டு ஒர்க் ஆகு சண்டே நம்ம கடைக்கி போகணு சோ ரெஸ்ட்டே இருக் அது வீட்ல இருக்கிற நாளுன்றது ஒண்ணுமே இல்ல
அது அ ஆ அதுதா எனக்கு சமைக்க சாப்பாடு பாப்பாக்கு கொடுக்கறது அடைக்கு போய்ட்டு காய் வாங்கிட்டு வர பாப்பாக்கு எல்லா ரெடி பண்ண அவள குளிப்பாட்டி அவளுக்கு ட்ரெஸ் போட்டு அவள வாக்கிங் எங்கயாச்சு கூட்டிட்டு போயிட்டு வெளிய மாடியில
ம்
அப்டியே தெனைக்கு அதே மாரியே போய்ட்டே இருக்கு
ஆமா பாப் பாங்க ஸ்கூல் போற வரைக்கு நம்மளுக் கு அதேதா ஒர்க்கு எந்த சேஞ்சஸு இருக்காது என்ன பண்ண அவுங்கள வளத் ஆ எனக்கு கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதா?
க்குது கே
ஆ ஓகே ஓகே ஒரு சில டைமு கொஞ்சோ டவர் இஷ்யூ ஆகுது
எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்ளா
ஐ இல்லல்ல இதுக்கு முன்னாடி கால்ஸ் எல்லாமே அப் படிதா இருந்துச்சு இப்போ கிளியரா இருக்கு ஒன்னு பிரச்சன இல்ல உங்களுக்கு லாங் டிராவல் போக பிடிக்குங்களா
ஆ எனக்கு புடிக்கு புடிக்கு எங்காச்சி லவ் அதா ஊட்டி கொடைக்கானல் அந்த மாரி இன்னு போனதுல போகணுனு எனக்கு ஆச ரொம்ப லாங் ஆ போயிட்டு வரணு ஒரு லாங் ட்ராவல்ஸ் அப்டினு
ஆமாங்க எனக்கு லாங் டிராவல்னா ரொம்ப புடிக்கு பட் ஆனா இது வரைக்கு எங்கேயு போனது தில்ல
எனக்கு அதுதா வேலயே கரெக்டா இருக்கு பாப்பா பாத்துக்க அப்டியே ஒருசி சில வேலைக செய்றதுக்கு வீட்ல அப்டியே கிளீன் பண்ண அதுஇதுனு போயிடுது
உ ஆமா ஆமா எனக்கு அதே தா நம்ம இதேதா காலேல எந்திரி கிறதுச் சமக்கிறது வீட்டு வேல ஒர்க்கு அப்றோ வீட்ல ஒர் க்கு வீடு இதே கண்டினியூ தா அ இரு கு மே மந்த் லீவ் இருக் கு ஒன் மந்த் லீவ் இருக்கு அந்த டைமலயு நம்மளுக்கு ஏதோ ஒரு ஷெட் யூல் வந்துரு அந்த ஷெட்யூலுக்கு யேத் த்த மாரி நம்ம மூவ் பண்ண முடியாம குடுத்துருவாங்க அந்த செடியூலு என்ன பண்ஷன்து இங்க இருக்க எங்க பக் பக்கத்து ஊர்ல இருக்கிறது எங்க ஊர்ல சுத்தி இருக்கிறதே எங்களால் பாக்க போ முடில அந்த அளவு
அப்டிதா எங்களுக்கு
பசங்கலாவலந் து காலேஜு அங்கஇங்கனு போம் போதுதா நம்ம கொஞ்சோ ஃப்ரீயா இருக்க முடியு இல்லயா அப்பதா நம்ம எங்கயாது போ வேண்டியதா இருக்கு அதுனால போனுன்ற ரொம்ப நாள் ஆச நம்ம போயிருக்கீங்ளா இந்த வரலாற்று சான் ருதல்கள இருக்குமே தஞ்சாவூரு பாரம்பரியமான எட
அந்த மாரி நானு ஸ்கூல்டே ஸ்ல கூட்டிட்டு போயிருக்காங்க ஸ்கூல்ல ஸ்கூல் டேஸ்ல போகும்போது போயிட்டு வந்திருக்கே ச் அதா டூரிஸ்ட் ஃபரெண்ஸ் கூட போயிட் டு அதா மொத்தமு ஒரு கிளாஸோ ஒரு கிளாஸு ஃபுல்லா ஃபிவ் டு டு கூட்டிட்டு போவாங்க அப்ப நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறோ ஃபரெண்ட்ஸ் கூட போயிட்டு நல்லா அந்த மாரி அந்த காலத்து பழைய காலத்து இதுவெல்லா காமிப்பாங்க தஞ்சை பெரிய கோயிலு அந்த மாதிரி கோட்டைங்க அந்த மா நெறைய காமிப்பாங்க அது ஜா ரொம்ப ஜாலியா இருக் கே
அப்போ நம்ம என்னென்ன போவோ ஜாலியா சுத்தணுனு சொல்லிட்டு போவோ அந்தளவுக்கு டீப்பா பாக்க மாட்டோ இப்போ நம்மளுக்கு தோணு ஆ அங்கெல்லா போனா கொஞ்சோ ரசிச்சு நெறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாமே அத பத்தி தெரிஞ்சுக்கலாமேன்ற என்னோ இ ப்போ வரு அப் போச்சின்னது துல ஸ்கூலு வீடு ன்றக்கனால ஓ எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க புதுசா பாக்கலான்ற அந்த எக்ஸைட்ல தா போயிரு போ உங்களுக்கு சான்ஸ் கிடச் ச்சுச்சுன்னா அங்கல்லாம் போயிட்டு வரலா நம்மல்லா ஒரு நாள் தூரமா லாங் ட்ராவல் போயிட்டு வரலா நம்மளுக்கு புது விஷயங்கள் தெரிஞ்ச மாரி இருக்கு கூட புது எடோ பாத்த மா ரி புது நண்பர்கள் கெடைச்ச மாரி இருக் கு ம் எங்க ஊருக்கு வாங்க ம் காலேஜ் எல்லா முடிச்சுட்டீங்க ளா?
காலேஜு முடிச் சு காலேஜ்ல கூட்டிட்டு போனாங்க பிளாக் தண்டர்லா பிளாக் தண்டர்
நாங்களு போயிருக்கோ
அங்க தலைகீழா சுத்துறதுெல்லா ரொம்ப அப்டியே வாமிட் வர மாரி ஆயிடு
ஆமா ரொம்ப புடிக்கு தண்ணினா நாங்க ஆக்சுவலி இந்த மே மாசோ பசங்க ஆ க்கிறது மே மாசோ வைட் ட்டு இந்த பசங்க அம்மா நீ எங்கயு கூட்டிட்டு போல ம் பக்கத்துலயாவது கூட்டிட் போகுலி சொ ல்லி நாங்க அங்க போயிட்டு வரவே மாட்டேன்றாங்க அம்மா கொஞ்ச நேரோ கொஞ்ச நேரோ ஆறு மணிக்கி அங்க இருந்து கெளம்புனோ சோ ரொம்ப புடிச்ச எடம்னா அது அங்க இ ரொம்ப தூரம் போனதுன்னா அங்கதா அங்கதா போயிருக்கோ வேற எங்கயு போனதில்ல
களா டைம் போறதே தெரியாது அது பண்ணுவோ இது பண் பண்ண சாப்பட அப்டி இப்டி போயிடு டைம் பேசி கிட்டே இருக்கும் போது நம்ம என்ன பண்றோன்றது தெரியாது ஆ ஆனா போயிட்டு வந்த மறாநாள் டயர்டு ஆகு
மறுநாள் டயர்டு ஆகு அன்னக்கி டயர்டே ஆகா தண்ணிலயே மெதந்துட்டு இருக்கலான்ற மாரி ஒரு மாரி பசங்களோட சேந்து நம்மளு ஜாலியா இரு க்கும்போது நம்மளுக்கு என்ன எ துமே ஞாபகத்துல இரு க்கன் மைண்ட்டு ஃபுல்லா அதுல தா இருக்கு ரொம்ப நல்லா இருக் கும் இங்கெல்லாம் போனோனா நாங்க வரோ கண்டிப்பா நீங்களே எங்க ஊருக் பாநே நா ஒன்ன சுத்தி நா ஜாலிய ஒரு பயணம் போயிட்டு வர்லா தூர தூரமா போலா ஹும் கண்டிப்பா பாக்கலா
சாப்ட்டீங்களா சிஸ்டர்
ஆஹ்ம் மதியாணொஆச்சு ஈவினிங் டீ குடிச்சா ச்சு இனி நைட்டுக்கு தா போய் செய்ணு
ஓகே ஓகே நம்மளு அததா நைட்டுக்கு தா
ம்மா வித்தியாச வித்தியாசமா செஞ்சாதா கொஞ்சமாச் உள்ள எறங்கு அவங்களுக்குஞ் செரி நம்மளுக்குஞ் செரி நல்ல அ பெரியவரு நையின்து போறாங்க
ஓகே
ந்து சிக்ஸ்த்
ம் கே சிஸ்
ஆமாங்க ரெண்டு பேரு போறாங்க சோ பசங்கன்ற தொட்டுக்கு கொஞ்சொ அடமன்ட்டு் இருக்கு ஆம்மா இத செய்யுமா அத லிஸ்ட் குடுக்க மாட்டாங்க ஒரு சமய ஏ இஷ்டத்துக்கு என்னோட விருப்பத்துக்கு செய்வெ ஒரு சமய அவங் கேட்டுட்டு செய்வ டே லிஸ்ட் ட்டுமா அப்டின்னா ஆ செரிமா அவங்களுக்கு ஒரு ம் ஓ சரி கேட்டுட்டு செய்றாங்க
ஓகே ஓகே ஓகே எனக்கு ஒன் இயர் த்ரீ மந்த் பேபி இருக்கு
ஓ குட்டி பாப் பாவா ஓகே ஓகே
டியே தா பாத்து பாத்து கொடுக் குணு மார்னிங்கானா ராகி கஞ்சி இந்த கேரட் ரைஸ் பருப் சாதொ கீர சாதொ
ம் ம் எல்லாமே போட்டு டுங்க எல்லாமே குடுத்து பழகுங்க கொழம்புல இருந்து எல்லாமே இப்ப நாக்குல
அதுதா அதுதா அதுதா கார பட்டாதா அவ வந்து பால் குடிச்ட் டே இருந்ததுக்கப்றொ இப்ப என்ன பண்றானா கார வச்சா அழுகுறாங்க
ஓ
அதனால இப்ப கொஞ்ச கொஞ்சமா ஆட் பண்ணிட்டே வரே இட்லி குடுக்கும் போது லைட்டா காரம் போட்டு சாம்பார் குடுத்து
ம்
அப்டியே பாப்பாக்கு கொஞ்ச கொஞ்சமா அப்டியே அதையு மிக்ஸ் பண்ணி குடுக்கறே
ஓ சேரி சேரி குடுங்க இப்போ எல் ல்லாமே பழக்கிவுட்டா தா அவங்களுக்கு அந்த டேஸ் தெரியும்போது தா
ஆ எஃகு குடுப்பே மதியத் த்ல
ஆ சேரி சேரி சேரி
அப்ற உங்களுக்கு அதா ஒரு ஹெல்தி ஃபுட்டா பாதாமு பிஸ்தா இந்த செவ்வாழ அந்த மாரி பாப்பாக்கு அப்டியே ஒரு ஒரு நாளு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா ஆ கொடுக்கறது கொடுத்து சாப்ட வக்கறது அப்டியே போய்ட்ருக்கு பாப்பாச்சு து அவ அழுவா
அழுவா ஆமா ஆமா பாப்பா மட்டு வீட்ல இருந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே மைண்ட்ல வராது அவளக்கு சாப்பாடு குடுக்கணு அவ அளவிடாம பண்ணணு அவள கேரா பாத்துக்கணு சத்தான உணவு குடுக்குணு நம்மளு சாப்டணு நம்மளையு லூஸ்ல விடக்கூடாதே நம்ம ஸ்ட்ரென்தா இருந்தா தானே அவ்ள பாத்துக்க முடியு
ஆமாமா தூங்க விட மாட்டாங்க அவுங்க தூங்குனாதா நம்ம தூங்க முடியு இல்லனா விள்ளரிட்டு அம்மா வர சின்டெக்ஸ் ட்ட பண்ணிட்டே இருப்பாங்க
ம் ம் கொஞ்சொ ரிஸ்க்கான டைம் இது ஸ்கின் கேர்லா தாண்டி வந்துட்டொ ன்னா அதுக்கப்றொ கண்டுக்கவே மாட்டா ங்க அவுங்க பாட்டுக்கு வளந்துட்டு கிடுகிடுன்னு வளந்துட்டு வந்துருவாங்க
அதா அதா இன்னு ஒரு ஒன் இயர் ஆகு பாப்பா வளந்துட்டானா கொஞ்சொ ஃப்ரீயாயில்லா
ம்
ஏனா அவளு வெள்யாடுவா அவ நம் அவ பாட்டுட்டு நம்ம என்ன குடுத்தாலு சாப்புட ஆரம்மிச்சுருவா இப்பொ வன்ட்டு நானே வந் ந்து ஊட்டி விட்டாதா சாப்புன்னு இல்லியா அப்ப எனக்கு கஷ்டமாவு பாப்பா சாப் புல்ல ஐயோ என்ன ஆச்சுன் தெர் லியே எதுனால கொழந்த சாப் புல்ல நல்லா சாப்புட்ட அந்த கொழ்ந்த ஒரு சில டைம்ல பய வந்துரு
ம்‌
அது அதனால பயந்துட்டே இருப்
இல்ல சாப்புல்ல அப்டின் னா ஆ உட்வட்ஸ் குடுத்துருப்பாங்ளே வயிறு கொஞ்சொ அப்செட்டா இருந்தா சாப்புட மாட்
ஆ அதா ஜீர்னக் கிற
ஆ சிரப்பு அதுதா அத கொஞ்சொ குடுத்தீங்கனா அவுங்ளுக்கு வயிறு வந்துட்டு கம்ஃபர்டபுளா இருக்கு
அது போட்ரு விட்ருவே ஒடம்பு சரியில்ல ஒரு மாரி இருக்குறாங்க அப்டீனா ஃபீவர் மருந்து போட்டுவுட்டுறே அதயு போட்டு விட்ருவே பாப்பாக்கு என்னா லைட்டா ஃபீவர் அடிக்கிற மாரி தெருஞ்சுனோ முன்னாடியே எச்சரிக்கா போட்டு விட்ருவெ ஏனா ஜொர வந்ததுக்கப் புறொ பாப்பா டயர்ட் ஆயிடுவாங்க இல்லியா
ம் அப்டியா சே சேரி கேர்ஃபுலா பாத்து கோங்க மழ நாளோ வெயிலோ எந்த டைமோ அவுங்க இந்த டைம் நம்மளோட சப் ஃபோட்டா அவங்களுக்கு ஃபுல்லா வேணு நல்லா என்ஜாய் பண்ணுங்க அவ்ளதா என்னைய பொறுத்தளவு எங்கள வந்துட்டு சின்ன வயசுலே மேரேஜ் பண்ணிட்டு சின்ன வயசுலே பாப்பா கைல குடுத்தனால எங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது ஹேண்டில் பண்ண தெரியாது பெரியவங்க சப்போட் இருந்துச்சு ஆனாலுமே நம்ம ஒன்னு கேர் எடுத்து பாக்கணூன்ற அந்த இதே எங்ளு கு அந்த மைண்ட் செட் எங்களுக்கு கெடையாது சோ ஹெல்த்தி ஆனது குடு த்தாலுமே நம்ளுக்கு அந்து அந்தப் பீரியட் எங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாதுன்றதுனால ஐயோ இப்டி பண்றாங்களே இப்டி பண்றாங்களே இப்டி பண்றாங்களே பசங்க அந்த மைண்ட் செட் ஆயிடு ச்சு இந்த காலத் துலெல்லா ச் எல்லாமே ச்சூடுதான எப்டி ஹேண்டில் பண்ணுன்றது எல்லாத்துக்கு தெரிஞ்சிருது நா கிட்ட தட்ட ப மேரேஜாகி ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆச்சு
ஓகே ஓகே ஓகே எனக்கு த்ரீ இயர்ஸ் ஆகுது
நீங்கலா மெச்சூர்டு இந்த பீ ரீட்ல பிள்ளைங்கலா நல்லா மெச்சூர்டு நல்லா வெவரோ என்ன ஏதுனு எல்லாமே தெரி அய்யோ எங்ளுக்கு பெரியவங்க சப் போட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த் வரைக்குமே எங்களுக்கு பெரியவங்க சப் போண்டு இருந்துச்சு அதுக்கப்றோ நாங்க ஹேண்டில் பண்ணோ இப்போ பொறந்த ஒன்னயே யாரு தேவயில்ல அது த்தா இப்போ யாருக்கு யாரு சப்போட்டு தேவயில்ல
நானேதா பாப்பா பாத்துக்குறே மாமியார் ஒரு டூ மந்த்ஸ்சு அதா ஒரு சிக்ஸ் மந்த் இருந்தாங்க கூட அவங்க என் ன அந்த அளவுக்கு அவங்க கிட்ட எந்த ஒரு இதுவு இல்ல பாத்துட்டு எல்லாமே நானே பண்ணிக்கிட்டே ச் என்னாதா இருந்தாலு அம்மாதா எல்லாமே பண்ணுவாங்க அக்சப்ட் பண்ணி பா பாப்பாவ நம்ம
பாப்பாங்க ஆமா இல்லாம யாரா இருந்தாலும் சரி ஒரு லிமிட்டுக்கு மேல யாருட்டையும் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது கூடாது அப்படின்னா நம்ம எப்படி சொல்றது நம்ம ஒரு நம்மளோட லைஃபு நம்ம தான் பாத்துக்கணும் நம்ம கொழந்தையை நாம தான் பார்த்துக்கணும் அத நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நம்ம யாரோட ஹெல்ப்பும் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம்
ஆனா அவங்க இருக்கும் போதே நான் அவங்கள ஏதோ வேலை எல்லாம் செய்ய விட மாட்டேன் நானே எல்லாமே பாத்துப்பேன் ஏன்னா நாளைக்கு அவங்க இல்லைன்ற இடத்து எனக்கு பீல் பண்ணக்கூடாது ஐயோ அவங்க இல்லையே அவங்க அப்ப அவங்க போயிட்டாங்க அதனால எனக்கு எந்த ஒரு பீலுமே இல்ல நம்ம தான எல்லா வேலையும் பார்த்துட் இருந்தோம் அதனால எனக்கு எதுவும் தெரியாது அவங்க இருக்கும் போதே நான் எல்லாமே பார்த்துக்கிட்டேன் நாளைக்கு அவங்க இல்லைன்ற இடத்து எனக்கு அந்த ஒரு இது வரக்கூடாது என்று என்றதுனால நான் எதையும் அந்த அளவுக்கு இது பண்ணிக்கல நம்மள நம்ம நம்ம பாப்ப இருக்கனும் அவ்ளவுதான்
ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் நல்ல டே கேர் பண்ணுங்க பா பாப்பா நல்லா வளர்த்துங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணி பேசலாம் ஓகே ஓகே சிஸ்டர் பாய்
பாய் சிஸ்டர்